வணக்கம் கேக்குதுங்ளா
ஆ வணக்கம் கேக்குதாங் தோழி
ஆ கேக்குதுங் ஓகே
ஆ என்ன பண்றீங்க தோழி சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சீங்க தோழி
இன்னைக்கு எதாவ்து டாபிக் இருக்கா
என்ன டாப்பிக்னா அ தொலை தூரத்துல எங்கேயாவ்து போயிருக்கீங்ளா டிராவல் பத்தி எதாவ்து லாங்கா எதன்னா போற மோது இதெல்லா நல்லா இருக்கும் அப்படின்னு எதாவ்து சொல்லுங்ளே
வெக்ட்டம் தோழி எங்க மாமா ஊருக்கு போயிருக்கே தேனீ ஊரேரு அந்த ஊருக்கு போயிட்டு பத் த்துரூவா சார்ஜ்ஜ குடுத்து அந்த டிப்போ ம் அப்டின்ட்டு போவ்மா அதுக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஆகும் இன்னைக்கு நைட் கெளம்பனுனா நாளைக் காலையில அங்கருப்போ அந்த மாரி
ஆ எப்டி அதுக்கு எவ்ளோ சார்ஜ்ஜி சொன்னீங்க
குட்டி தூரம் அதுக்கு மட்டும் அதுக் தேனீலருந்து தேனீ திண்டுக்கல்லு
ஆ
தேனீ ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க எங்க ஊர்லந்து பஸ் ஏற்னனா அம் ஆ சேலம் பஸ் ஏறி திண்டுக்கல் பஸ் ஏறி தேனீ பஸ் ஏறி அதுக்கப்புறோ புகுதிபுறத்துக்கு ஆட்டோல பத்ரூவா காசு குடுத்து போகணும்
சேர் செரிங்க ஒரே பஸ் இல்லைங் நா டேரக்டா போற மாதிரினா
டேரக்ட்டா போ மாரி இல்ல
எப்டி
இந்த மாரிதா பஸ்ஸு மாரி மாரி தா போகணு ட்ரையின் வந்து எந்த டைம்ல வருதுன் தெர்ல தோழி இன்னும் போனது இல்ல அதுவு போனா தெரியு
சேரிங்க
ம் சேரி தோழி
நாங்க வந்து இப்ப ட்ரெயின்லதா நாங்க இப்பதா மொத தடவயு கொழந்தய தூக்கிட்டு ட்ரெயின்லதா போனோ அது திருக்கடையூர் அப்டிங்கற ஒரு ஊரு கு கோயிலுக்கு போயிருந்தோ நாங்க
ம்
எங்க அப்ப சொந்தக்காரங்களுக்கு அறுவதாங் கல்யாணோ நடந்தது சா அதனால நாங்க அங்க போய்ருந்தோ
ப்டி தோழி
அது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு அங்க சுத்தி பாக்குறக் துக்கு ஏன்டா நல்லா இருந்தது
நானு திருவண்ணாமலை போன தோழி அது வந்து கார்லயே போனோ எங்க அக்காக்கு கல்யாணோ அ ம் கல்யாண ஆனா புதுசுல கோவிலுக்கு போகணுன் சொல்லுவாங்கல்ல அந்த கோவிலுக் கு அப்டியே போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்த நல்லாதா இருந்துச்சு கோவிலு ஆனா செம உயரமா இருந்துச்சு கோபுரோ எல்லாமே நல்லா இருந்துச்சு பாக்க
ம் வேற தஞ்சாவூர் போய்ருக்கீங்களா நீங்க
தஞ்சை கோவில் ஆ போயிருக்கே மால போட்ருந்தப்போ போய்ருக்கே தோழி தஞ்சை பெரிய கோவில்தான
ஆமா ஆமா நா இன்னு போனதில்ல அதனால கேட்ட நானு
ம் அப்பல்லா சின்ன புள்ளைல போய்ருக்க
னுக்கு மால போட்ருந்தீங்ளா
முருகன் இல்ல ஓம் சக்தி மால
அத்தா முருகன்தான அது
ஆஹா அது வந்துட்டு மாரிசாமி
மாரியம்மனா
ம்
சேரி சேரிங்க நானு ஐயப்பா சாமிக்கு நா போட்ருக்க நா கொழந்தயா இருக்கும்போது ஒரு ஏழாவது படிக்கிற வரிக் போய்ட்டு வந்திருக்கே நானு அஞ்சு வர்ஷமா போய்ருக்க நானு
ஓக்கே
அது நல்லா இருக்கு அங்கல்லா கோயிலுக்கு போறது எல்லாமே
ஆ
அங்க அந்த தண்ணில பம்பைன் சொல்லுவாங்க அந்த
இதுவரிக்கு ஐயப்ப மாலலா போட்டதில்ல
ம் நாங்க கோயில்லா போயி பம்பைன் சொல்லுவாங்க அந்த ஆத்துல குளிச்சுட்டு அப்புறோ மேல ஏறி
ம்
அப்புறோ நறைய பேர் அங்க வர்றனால எல்லா நல்லா ஜாலியா இருக்கு அது வெய்ட்டு தேங்கா அதெல்லா சுமந்துட்டு போணு தலைல வெச்சுதா எடுத்துட்டு போவாங்க அந்த மாரி பெருசா வந்து தெரிவிக்காது நறைய பேர் போய்ட்டே இருப்பாங்களா நாம் பாட்டுக்கு போய்ட்டே இருக்கலா போயிட்டு கடசியா அந்த ப படி ஏரும்மோது து அதுதான் பாத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்கும் படி ஏற வந்து விடமாட்டாங்க அந்த போலீஸ்ல்லா சைட்ல நிப்பாங்களா எல்லாருமே தூக்கி உட்ருவாங்க மேல ஏறவே உட மாட்டாங்க அதனாலே நம்ம என்ன பண்ணுன்னா எல்லாரு ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் போம்போதே நம்ம நடுவுல போயிர்ணு
ம்
நடுல போய் படிக்கெட்ல ஏறி நா போயிருவே நானு ஏன்னா அப்பதா போலீஸ்காரங்க தூக்கி விடமாட்டாங்க சின்ன பிள்ளைங்கன் நெனச்சிட் தூக்கி உட்ருவாங்க உங்கனால ஏற முடியாது அப்புடின்னு அதனால நா வந்து என்ன பண்ணுவன்னா சென்டர்ல பாத்து போயி அந்த பக் கம்மா நடுவுல போய் படி ஏறிட்டு வந்துருவே ஏன்னா படி ஏறியே ஆவணு அப்புடின்னு சொல்லுவாங்க அதனால போய் படி ஏறிட்ணு அப்புடின்ட்டு சென்டர்ல போனோம்னா படி ஏறி போயிர்லா
இருந்தாலு எல்லாரு புடிச்சு தள்ளி உட்ருவாங்க அத பாத் து பொறுமையா போயிட்டு சாமிய பாத்துட்டு அ நைட்டு ஃபுல்லா வந்து அங்க இருக்கணு அங்க மகர ஜோதினு சொல்ட்டு நடக்கு நாங்க ஃபுல்லா அங்கருந்து அந்த படி பூஜை நடக்கு படியில தா பூஜை நடக்கு அந்த பூஜையெல்லா பாத்துட்டு நல்லா இருக்கு அந்த அங்க போய் அங்க இருக்கிறது எல்லாமே தேங்கால்லா உருட்டிட்டு போவாங்க அது சாமி இருக்கும் மஞ்ச மஞ்ச மாதான் சொல்ட்டு அங்க ஒரு சாமி இருக்கும்
கேள்வி பட்ருக்கே
அ அங்க வந்து தேங்கால்லா உருட்டிட்டு போய் அந்த சாமி கிட்ட இ அந்த தேங்கா உருட் ட்றதுக்கு தா எல்லா நறைய பேரு வருவாங்க ஏன்னா தேங்காய் எல்லா மாறி போயிரு அதனால பத்திரமா நம்ப தேங்காவ நம்புளே உருட்டிட்டு போய் பத்துரமா அந் சாமி கிட்ட சேக்குணு அது எல்லாமே பண்ணிருக்கே
நீங்க எப்டி மால போட்டு போகும்போது பஸ்ல போயிருக்கீங்களா இல்ல ம் நடந்தே போவீங்களா
ம்
பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறோ பஸ் ஒரு இடத்துல நின்னுக்கு அதுக்கப்புற எறங்கி நடந்து போகணு
ஆ எந்த எந்த எடத்துக்கு போயிருக்கீங்க
ஓம் சக்தி கோவில்
அதா அந்த எடம் பேரு கேக்குறே
மருவத்துர்
மருவத்தூரா
ம்
மேல்மருவத்தூரா இல்ல அது மருவத்தூர்னே இடோ இருக்குங்களா
மேல் மருவத்தூர்தா தோழி
சேரி
அங்கையு நல்லா இருக்கும்மா அதுக்கப்புறம் இப்போ ஒரு ரெண்டு மூணு கோவிலுக்கு கூட்டு போனாங்க
ஆ
ம் மலையனுர் கோவில் தெரியுமா
தெரிலங்க நா போனது கெடையாது சொல்லு ஆ
அதுக்கப்புறோ ரொம்ப காளி கோவில் எல்லாமே காளிசாமிதா நாங்க பாத்தது எல்லாமே அப்றோ பூமிமாதா
ம் அது எங்க இருக்கு அந்த கோயிலு
அது வந்து ம மேல்மருவத்தூர் கோவில் போற வழியில போய்ட்டு அதுக்கப்புறோநதா பாத்தோ வந்து
சேரி சேரிங்க அப்டினே சாமி இருக்குங்ளா ஓ அதுக்
ஆ பூமிமாதா சாமி இருக்கு
இல்ல கோயிலு தனியா அத கட்டி வச்சிருக்காங்ளான் கேக்குற சேரி சேரிங்க
அம்மா ஊருக்கு போய் அ ஃபோட்டோலா எடுத்துட்டு வந்த
ஆ
அது வந்துட்டு நாங்க போறப்ப கட்டிட்ருந்தாங்க ஆனா சாமி அப்டி உள்ள எடுத் பாதிதா இருந்துச்சு ஆ ம் தல தல இருந்துச்சு அதுக்கப்புறோ கீழ கொஞ்சோ வயிருலா இல் ல அதுக்கு மேல பாதிதா இருந்துச்சு சம்மையா இருந்துச்சு அழகா இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்க உள்ள ஃபோன்லா புடுங்கி வச்சுக்கிட்டாங்க
சேர் சேரிங்க பூமிமாதானா கீழ இருந்து நம்மளுக்கு தல மட்டு தெரிற மாதிரி வச்சிருப்பாங்க போல
ஆ அது வந்துட்டு எப்புடினா ஆ ஃபஸ்ட்டு படில இப்டி ஏறி அ சிவன்ட்ருக்கு சிவன்லா பாத்துட்டு அதுக்கப்புறோ இந்த சைடு இப்டி வந்து கீழ படில எறங்கி வந்து பூமி கீழ தான இருக்கு அதே மாரி அதுவு அ செஞ்சிருக்காங்க படியு பூமிக்கு கீழ வந்து நம் பாக்குற மாரி
ஓ அது அப்ப நீங்க அந்த படில ஏறி போறமா சேரி செரி
பூமியிலிர்ந்து பாப்போ
வேற அங்க பூ பூங்கா மாரி அந்த மாரி எடுத்துக்குலா போய்ர்க்கீங்ளா
இப்ப கேக்குதா தோழி ஹலோ
பூங்காக்கள் போய்ர்க்கீங்ளா
காக்கு போம் போயிருக்கோந் தோழி
ஆ ஒங்க வீட்டு பக்கத்தலங்கிது எதாவ்து இருக்குங்ளா
என்னது தோழி
ஒங்க வீட்டுக்கு பக்கத்தால எதாவ்து இருக்குங்ளா பூங்கா மாதிரி
இருக்குதா ஆனா இங்களா போகல
ஆ
அம் கோம் இந்த மாரி மால போட்டுட்டு போகுமோதுதா போன
ஆ
பூங்காலா சமையா இருந்துச்சு அதுவு கார்டன் நல்லா இருந்துச்சு
இங்க பாத்தீங்கனா எங்க வீட்டு பக்கத்தால புதுசா ஒரு ரெண்டு பூங்காக்கள்ல வந்து புதுசா தொறந்திருக்காங்க நம்ம அண்ணா பூங்கா சொல்லுவாங்கள்ல அண்ணா அந்த மா திரி அதே மாதிரி இங்கெயூ இருக்கோ நெறய வெளையாட் பொருக்க கொழந்தைங்க விளையாட்ரதுக்கலா நெறய இருந்தது ஃபுல்லா வந்து ஆ சரிங்க
ஆ
குழந்தைங்க விளையாட்றதுக்குன்னா நெறயா இருக்கூ ட்ரெயின்னு இப்ப புதுசா வந்து ஹார்ட் மாரி ஒரு இது வச்சிருக்காங்க அதுல ரெண்டு பேர் உக்கார்ந்துட்டு சுத்துற மாதிரி அது நல்லா இருந்துச்சு தனியா அது ஹார்ட்டு தனியா சுத் தோ இவங்க தனியா அந்த ஜெயின்ட் வீல் இருக் பாத்தீங்களா
ஆமா
அந்த மாதிரி இது தனியா சுத்தூ அது ரொம்ப சூப்பரா இருந்தது
அ
இன்னும் நாங்க இன்னூம் ஜெயின்ட் வீல்ல போனது இல்ல நீங்க போயிருக்கீங்களா அதுல
நானூ போனது இல்ல தோழி
போனத்தில்லிங்களா
ம் ஹும்
சேர் இந்த கப்பு மாரி இருக்குமா அதுல போயிருக்கீங்களா
ஆ அதுல்லாம் சேர் மாரி இருக்கோம்ல்ல அதுல போயிருக்கே
சேரா
ம்
அது எப்டி இருக்கோ
சேர் மாரி உக்கார மாரிதா இருக்கோ உள்ள இது பண்ணிருவாங்க சொலட்டி சொலட்டி வரோ அப்டியே மயக்கோ வர மாரி ஆயிரூ
ம் ஹுங் நம்ம கா இன்னொன்னூ டி வில்லலா போடுவாங்களே மேலர்ந்து தலகீழ அது சுத்தற மாதிரி இருக்குமே அந்தமாரி சொல்றீங்களா
ஆம் மாம்
சரிங்க வேறணா இன்னோ அந்த மாதிரில்லா போனதில்ல இந்த கொலம்பஸ்ன்னு சொல்லுவாங்க அதலா நெறய இப்ப பேய் நேர்ல தா நம்மெ பாத் துட்டு வந்திருக்கே நா இன்னூ எதுலயூ போனது கிடையாது தா குழந்தை கொஞ்சொ பெருஸ்சாயிட்டாங்னா நாங்க போவ் வாங்க
ட்டு இது எல்லாமே திருவிலாவ்தா பார்த்தே
ஆ
ம் சொன்னேன்ல தேனிக்கு போயிருக்கே பெரிய பெரிய ராட் டணோ இது எல்லாமே திருவிழா அங்கதா அங்கதா எல்லாமே பெருஸ் பெருஸா இருக்கூ
ம் சேரி நா இப்பதா புதுசா இங்க பூங்காக்கள்ல்லா தொர்ந்தனால அங்கெல்லா இப்ப நெறய வச்சிருக்காங்க அத்னால அடிக்கடி அத பாக் குறோ இங்க லைட்லா ஏறியுரதுனால குழந்தைக்கு அது ரொம்ப புடிக்கூ அதனால நம்ம அடிக்கடி அங்க போய் பார்த்துட்டு வந்துருவோ சரிங்க தோழி நம்ம அடுத்த முறை பேசலா
ஆ ம்